ரெக்க முடியே
ஃப்ரோ வணக்கம் ஃப்ரோ கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ எனக்கு நல்லா கேக்குது ஃப்ரோ உங்களுக்கு
ஆ கேக்குது ஃப்ரோ என்ன பண்றீங்க
சும்மாதாங்க ஃப்ரோ உக்காந்துட்டு இருக்க நீங்க நீ நீங்க ஃப்ரோ
நா ஒர்க் வந்தே ப்ரோ ஒர்க்ல இருக்கே
சேரி சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ம் சாப்ட்டாச்சா ப்ரோ
ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க
ப்ரோ நானு சாப்ட்டே ப்ரோ
ஹலோ கேக்குதா
ஆ ப்ரோ கேக்குது ப்ரோ சாப்ட்டே ப்ரோ சாப்ட்டே சாப்ட்டே
சேரி சேரிங்க ப்ரோ சேரிங்க ப்ரோ இப்ப நீங்க க படிக்கும்போதல்லா இப்ப ஆ இல்ல இல்ல உங்களுக்கு இப்ப ம் ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாரி எதா ஞாபகோ இருக்கா ப்ரோ
ப்ரோ எல்லாமே சின்ன வயசுல இருந்து எல்லாமே ஞாபக இருக்கு ப்ரோ எனக்கு
எப்ப எந்த வயது சின்ன வயசுல இருந்தே கேக் வெட்டிடுவாங்களா சின்ன வயசுல இருந்தே கேக்லா வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்களா வீட்ல
ஆமா ப்ரோ ஆமா
சேரி சேரி சேரி ப்ரோ சேரி ப்ரோ
அ நா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆ எனக்கு நெனவு தெரிஞ்சதுல இருந்தே பாத்தீன்னா கேக் வெட்றாங்க ப்ரோ
ஆ ஆ ஓ
ஆனா அப்போல்லா வெட்டிட்டே கண்ட்டினியூ வெட்டிட்டுதா வந்தாங்க இப்ப நா காலேஜு முடிச்சதுக்கப்பறோ ஒர்க் எப்போ போக ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து நானு கேக் வெட்றத நிப்பாட்டிட்டே ப்ரோ
ம் ஏன் ப்ரோ என்னாச்
அது எப்டி சொல்றதுன்னா ஒரு கட்டோ வரலுமே நம்ம எதுமே தெரியாம சுத்திட்டு கெடந்தோ
ஆமா ஆமா
கேக்கு ஏன்னா நம்ம பொறந்த நாளுக்கு வந்து கேக்கு கூட வெட்லையா அப்டின்னு சொல்லி வச்சிருந்தோ நம்ம வேலைக்கி போக ஆரம்பிச்சுதா ப்ரோ எல்லா அருமையு தெரியுது
அப்டிலா இல்ல ப்ரோ அதுக்காக என்ன வெட்றதுல என்ன இருக்கு நானு சின்ன வயசுல இருந்தே வெட்றதில்ல அதனால வெட்றதில்ல ப்ரோ
ம் இல்ல நம்ம இதெல்லா கொண்டாடிதா நம்மளுக்கு எதனா
அதுதா அதா ஒரு வயசு ஆனதுக்கப்பறோ அது சேரி என்னடா அப்பிடின்ற மாரி தோணிடு நா சின்ன எங்கன எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல அந்த கேக் வெட்றது அந்த மாரிலா இல்ல ப்ரோ அதனால நா வெட்டி பழகுனது இல்ல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்பறோ பசங்க வெட்ட சொன்னாய்ங்க யேன் பெறந்த நாளு இன்னொரு நாளு எனக்கு பிடிக்காத நாளு ஒரே நாள்ல வந்துருச்சி அதனால நா கொண்டாடுறது இல்லங்க அத அதனால நானு வேணான்னு சொல்ட்டே அதனால பெருசா அந்த மாரி நானு செலிபிரேஷன்லா பண்றதில்ல
அதா ப்ரோ
நீங்க உள்ளூர்லயே வெரி மேக்சிமம் உள்ளூர்லயே இருந்துருக்கீங்க படிக்கிறப்பயு செரி வேல பாக்கறப்பயு செரி
இல்ல ப்ரோ நா படிக்கிறப்போ கொஞ்ச இன்டர்ன்ஷிப்லா வெளிய போன ப்ரோ சென்னை போயிருந்தே ஆ அந்த மாரிலா போயிட்டு அங்க இன்டன்ஷிப்லா பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடதா இருந்தோ அங்கேமே நீங்க சொல்ற மாரி அங்கேயு புட் எதும் சமைக்கல ஆனா அங்கேயு‌ ஒம்ப இது ஹோம்லே வந்து சாப்பாடு ஃபுல்லா அமௌண்ட் குடுத்தாச்சு அவங்களே நம்மளுக்
ஓ சேரி சேரி ஆமா சில இடங்கள்ல பாத்தீங்கன் ஆ அவங்களே ஃபுட்டு குடுத்துருவாங்க
ஆமா ஹோம் ஃபுட்டு அந்த மாரி ஹாஸ்டல் ஃபுட்டு தா ம் ஆமா ஃப்ரோ அமௌண்ட் மட்டு கட்னா போது அவங்க நம்ளுக்கு ஃபுட்டு குடுத்துருவாங்க அந்த மாரி போய்ட்ட நானு
சூப்பர் சூப்பர் ப்ரோ
அந்த மாரி போச்சு ப்ரோ அதா அந்த டைம்ல அப்டி இருந்திருந்தா கூட சமைக்க மாரி இருந்துக்லா
கண்டிப்பா கண்டிப்பா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த மாரி கிடைக்கலனா மே பி சமைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிருப் ப்பீங்க அப்டியே சமைக்க பழகிருப்பீங்க எல்லாரு சேந்து சமச்சிருப்பீங்க அப்டி ஆள் ஆளுக்கு ஒன்ன செய்ய பழகிருப்பீங்க அங்க ஃபுட்டு அவங்களே குடுத் அதுதா அதுதா ஒன்னு லாங்கா இருந்தா பண்ணுவோ ஃப்ரோ இந்த கொஞ்ச நாளெக்கி இருக்கல்லா எதுக் எதுக்குடா இத போட்டுக்கிட்டே இலித்தோனிடா
ம்
அ ப தூரத்துல இருந்தா ந் தீவாளி பொங்கல் ல்லா பாத்தீங்ன்னா ஊருக்கு வரதே பெரிய கஷ்டொம் ப்ரோ பஸ்சு கெடக்குறது இல்ல ஒரு வாரத்துக்கு முன் ஆ சென்னைல இருந்து பாத்தீங்கன்னா போன இது பாத்தீங்களா எலக்சனுக்கு வரப்பயே எவ்ளோ பேரு எவ்ளோ கஷ்டப்பட் டு பஸ்சு இல்லாம வந்தாங்க
அது எப்டி ப்ரோ நறையா பேர் வந்து வர கூட முடிலன் சொன்னாங்க அதெல்லா உண்மையா ப்ரோ இல்ல
உண்மதா ப்ரோ உண்மதா ப்ரோ பஸ்ஸே ரொம்ப கம்மி ஆய்டிச்சு ப்ரோ பஸ் கம்மி கம்மியா கெடக்கல
ம் ம் ம்
என்ன பண்ணாங்க நறையா பேரு நைட்டு முழுக்க பஸ் ஸ்டாண்ட்ல வெய்ட் பண்ணி பாத்துட்டு போய்ட்டாங்க வேற என்ன செய்றது அடுத்த நாள் ஒரு க்கு போனு அவ்ங்களுக்கு அடுத்தடுத்த வேல கட்டங்கள் இருக்கு அன்னெக்கி வர்க் பண்ணு ரெண்டு நாள் கண்டினுஸ் லீவு போட்டா கம்பனிக்கு பதில் சொல்லணு என்ன சொல்ல முடியு நைட்டு வரைக்கு வெய்ட் பண்ணி பாத்தாய்ங்க கெடக்கல அதுக்கு மீறி முடிஞ்ச அளவு எல்லாரு மஸ் த்து இந்த மாரி புடுச்சு வந்தாய்ங்க ப்ரோ பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா இதுக்குன்னு இந்த தீபாவளி பொங்கலுக்குன்னு பாத் தீங்கன்னா அந்த பஸ் ரேட்ல்லா பாத்தீங்கன் வெச்சுங்கள பஸ்லா புக் பண்ணி வந்தொம்னா ம் ஆமா ப்ரோ நானூற்வா இருக்குற எடத்துல இந்த தீவாவளி பொங்கலனு எதா ஒரு வருல இந்த இது மாரி எதோ ஒரு முக்கியமான தினத்த எதானாங்க தினங்கள் அப்ப எப்டி இருக்குனா நானூற்வா இருக்குற பஸ் ஆய்ரத்தி ஐநூற்வா இருக்கு செல பஸ் ரெண்டாயிர்வா வரைக்கு கூட போகு ப்ரோ என்னடான் ஆய்ரு ஆமா ஆமா அது அந்த ப்ரைவேட் பஸ்ல இதெல்லா நம்புனோம்னா ரொம்ப ரேட்டு இதா சாக்கு வேற வழி இல்ல எனா நம்மளுக்கு வேற வழி இல்ல பஸ்ஸு கெடக்கல இவங்கெள புக் பண்ணிதா ஆகனுன்ற தைரியொ
அதேதா அதேதா
அந்த மாரி போட்ருவோங்க ப்ரோ அதெல்லா போட்டு வந்து வீட்டுக்கு சேர்றதுக்குள்ள ஒரு பாட் ஆயிரு எப்பா சாமி அப்டின்ற மாரி அதா சி சென்னைக்குள்ள ல்லா இருந்தொம் வெச்சுகிங்க எடுத்தாய்னா
எப் வந்த ஆ சொல்லுங்க சொல்லுங்க
மூணு மண்நேரொ ஓட்டுவாய்ங்க ம் நீங்க எதுல வந்தீங்க சொல்லுங்க
இந்த தீவாளி டைம்ல ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூடமே அவ்ளொ கூட்டமா இருக்கும் ப்ரோ
ஆமா ஆமா கண்டிப்பா ப்ரோ கடைகள்லயே பாத்தோம்னா அவ்ளோ கூட்டொ என்னத்த சொல்றது
இதுல வேற ஊர உட்டு ஊரு போய்டு அங்க இருந்து வரணுனா கொஞ்சொ கடுப்புதா ப்ரோ
ஆமா ப்ரோ வந்து வர்றதே அவ் அவ் அங்க வந்து ஊர்ல இந்து அந்த டைங்கல்ல ஊர்ல இருந்து வர்றதே பெரிய டஸ் ப்ரோ சென்னைல என் ஃப்ரெண்ஸ்லா இருக்காங்க என்னன் லீவ்னா ஒரு ஒன்ற மாசொ ரெண்டு மாசொ முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிறாய்ங்க ப்ரோ அப் பொ புக் பண்ணாதா அவ் விங்லாங் ஒரு சீட்டு ஏதாது புக் ஆகுது கிடைக்குது இல்லைன் வச்சிகுங்களே கிடைக்க மாட்டேக்குது அந்த நிலமைல இருக்கு இப்பலாம் ஏனா போக்குவரத்து அவ்ள பஸ் ஓடுனாலுமெ பஸ் பத்த மாட்டெக்குது எல்லாரு உள்ளுர்ல இருக்கதோட எல்லா வெளியூர்ல போய் தான ப்ரோ வேல பாக் க்காங்க குறஞ்ச பச்
ப்ப எல்லாமே ஆமா ஆமா
எல்லா வெளியூர்ல போயிட்டு வேல பாத்துட்டு அங்க இருந்து அப்டியே வர அ வறதுமே பெருசா வரதுல்ல அந்த தீபாவளி பொங்கல் மாரி பண்டிகைக்கு தா வராங்க
ஆமா ப்ரோ ஆமா
அ அதனால பஸ்செல்லா பெரிய நெரிசலா இருக்கும் ப்ரோ கூட்ட நெரிசலா
ம் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோ சொந்தக்காரங்கலாம் எப்டி ப்ரோ நெறைய பேர் இருக்காங்களா என்ன
சொந்தகாரய்ங்கல்லாம் நெறைய பேர் இருக்காங்க ப்ரோ நான் சிக்ஸ்த்துலருந்தே ஆஸ்டல் ப்ரோ
அப்டிங்ளா
ஆ சின்ன வயசுலருந்தே ஆஸ்டல்லு அதனால எனக்கு சொந்தக்காரய்ங்கல எனக்கு ரொம்ப குளோசஸ்ட் இருப்பாய்ங்கள ஓரளவு அவய்ங்கள மாரிதான் தெரியும் மத்தவய்ங்கல்லாம் தெரியாது ஆ மத்த எவன தெரிஞ்சு என்ன செய்ய எல்லாம் வேஸ்ட்டு தான்ற மாரிதான்
அது வேணா உண்மைதான் ப்ரோ சொந்த காரணங்கன்றதாலே எங்களுக்கெல்லாம் இருக்கானுங்க ப்ரோ
அ
எல்லாமே ஒருத்தனுமே பத்து பைசாக்கு ப்ரோஜனல்ல ப்ரோ எல்லா வேஸ்ட்டு
அதுதான் ப்ரோ அதுதான் ப்ரோ அவங்க நம்ம ஒரு வெல்தியா இருக்கற வரைக்கும் நம்மட்ட பழகற விதம் வேற மார்ருக்கும் நம்ம கொஞ்சம் ஏதாவது பிரச் சன இருக்கும்போது நம்மட்ட பழகற அப்டியே நம்மட்ட பிகேவ் பண்ற விதமே வேறையா இருக்கும்
வேறயாருக்கும் அதேதான் ப்ரோ ஒரு எப்டி சொல்றதுன்னா ஒரு மோட்டிவேஷன் சொல்றதுக்கு ஆள் இல்லையால்லயோ கொற சொல்றதுக்கு வேணா
கண்டிப்பா ப்ரோ இப்ப ஒரு விஷயம் பண்றீங்கன்னு வச் சீங்களே அ தெரியுதுன்னு வச்சுங்க இவய்ங்கல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாய்ங்க நம்ம ச சக்சஸ் ஆயிட்டோ வச்சுகங்க எதுவும் பேச மாட்டாய்ங்க அவ நமக்கு கஸ் டப்பட்டு ஒழச்சான் முன்னேறிட்டான் அப்டி யாரும் பேச மாட்டாங்க இதே ஏதோ ஒண்ணு ஆ சக்சஸ் ஆகாம தோத்துட்டோம் அந்த மாரி ஏதா ஒண்ணு இதா ஆயிட்டோம் லாஸ் ஆயிட்டோம் அப்டின்னு வச்சுங்களேன் அப்பயே சொன்னேன் இருக்கிறத விட்டு பறக்கறக்துக்கு ஆசப்பட்றாய்ங்க அது பண்ணனும் அவங்க அவங்க ஒன் தகுதி தெரியணும் நெலம தெரியணும் அப்படி இப்படின்னு வந்துருவாய்ங்க ப்ரோ கெளம்பி இதா சாக்குன்னு மனசு
அது எப்டிதா மனசு வருதுன்னே தெர்ல ப்ரோ எங்க ஊர்லல்லா இருக்காங்க ப்ரோ சொந்தக்காரங்க அ து எல்லா டைம் ஒரே மாரி இருக்க மாட்டானுங்க அது ஒரு சில டைம்ல அந்த மாரி பேச்சு பாத்தீங்கன்னா அப்டி ஒரு மாரி இருக்கும்
கண்டிப்பா ப்ரோ இப்ப இல்ல நானே எங்க அப்பா முன்னாடி இருந்தாரு ப்ரோ எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட ஒரு ஏதா ஒண்ணு போம்போது அவங்க விதமே மாறிச்சு ப்ரோ எங்க அப்பா இருக்கரப்ப இருந்த விதமும் பழகன விதமும் இப்ப இருக்கற விதம் எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சுச்சு நா அதுக்கப்பறம் அந்த பக்கம் போறதில்ல
ம் ம்
யாரும் நம்ம அவங்க அவங்கள யாரும் நம்பி இல்லல்ல அப்டின்னு சொல்லிட்டு
அதேதா ப்ரோ ஆனா இவங்க ஆமாமா
நல்லவங்களும் இருக்காங்க ப்ரோ சில பேர் நல்லவங்களா இருக்காங்க மேக்சிமம் நல்லவங்களா இல்ல
ஆதா ப்ரோ ஒரு சிலவங்க வெளிய நடிப்பாங்க ப்ரோ அப்டிய ஆ சரி ஆ சூப்பரா நீ பண்ணது கரெக்ட்டு
அ அது அந்த மாரி அந்த மாரிதா நெறைய பேரு ஃபுல்லாவே மேக்சிமம் அந்த மாரிதா இருக்காங்க
ஆமாமா
ஒரு சில பேர் கொஞ்சம் உண்மையாவே அதாவது ரொம்ப வயசானவங்க இல்லாம நம்ம மிடில் ஏஜ்ல நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க அண்ணனோ தம்பியோ இல்ல சித்தப்பா மயன் அவங்க எல்லா கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்காங்க
அதா ப்ரோ
எல்லாரும் இப்பனா ஃப்ரெண்ட்ஸ் தா ப்ரோ அதுக்கு சொந்தத்த தாண்டி ஃப்ரெண்ட்ஸ சேத்துக்கலா நெறைய
அதுதா ப்ரோ எனக்கெல்லா எப்பமே வந்து ஆ ஃபேமிலில பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க எல்லாமே ரிலேட்டிவ்வு
ஆ
ஆனா அவங்கல்லா முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க ப்ரோ எல்லாருமே எனக்கு எப்பயுமே பசங்க தா ப்ரோ எந்த ஒரு பங்க்ஷனா இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலையா இருக்கட்டும் எனக்கு எல்லாத்துலயுமே கூட இருக்கற அப்ப அம்மா அப்புறம் ஃப்ரண்ட்ஸ் தா ப்ரோ இவங்க மட்டும்தா ப்ரோ கூட இருக்குறாங்க
கண்டிப்பா ப்ரோ இப்ப நம்ம என்னதா சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம ஒரு ஃபங்ஷன் வைக்கணு வச்சுங்கள ஒன்னுக்கும் வர மாட்டாங்க பசங்க தா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இழுத்து போட்டு எல்லாத்தையு செஞ்சு கடைசி முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவ வீட்டு பங்க்ஷன் மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஹெல்ப்னா கூட நம்ம அவன்ட ஒரு தயக்கம்யில்லாமா கேட்கலாம் ப்ரோ அவ இருக்கு இல்லலைன்றத தாண்டி அவன் நம்ம உரிமையா சொல்லுவா இருக்குடா இல்லையா நா யார்டையே ரெடி பண்ணி தர பாக்குறண்டா அப்படின்னு அந்த மனசு இருக்கும் இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க வச்சிருப்பாங்க சொந்தக்காரங்க வச்சுக்கிட்டே எப்பா இப்பதான்ப்பா இது பண்ணே ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப என்னால கொடுக்க முடியலுன்னா கூட ப்ரோ அந்த நா ரெடி பண்ணி தரேன்டான்ற சொல்ற மனசு இருக்குல்ல ப்ரோ ஆ அதுதா ப்ரோ அதுதா பசங்கிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சதே அதுதா
அதுதா மனசு உண்மையே அதுதா ப்ரோ இப்ப இருக்கவங்க எல்லாம் இப்ப சொந்தக்காரங்க கிட்ட கேக்குறீங்கனு வச்சுங்களா வச்சுட்டே என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்பதாம்பா தம்பிக்கு பீஸ் கட்டிட்டே இப்பதான்ப்பா இ எம் ஐ கட்டினே இப்பதான்ப்பா அது பண்ணே இது பண்ணே ஆனா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க இல்ல ரெடி பண்ணி தரேம்ப்பா அப்படின்னு இல்லப்பா நம்மட்ட கஷ்டத்துல போகுது நம்மளுக்கு அப்படின்னுவாங்க பசங்க அப்படி இல்ல அவண்ட இருக் கோ இல்லையோ அவனே பெரிய அங்க சிக்கல உக்காத்திருப்பா நம்மளுக்கு எமர்ஜென்சின்னு கேட் க்கறனே நண்பா அப்ப டின்னு சொல்லிட்டு இர்றா நா வேற யார்ட்டையாவது கேட்டு பாத்து வாங்கி தரே வாங்கி தருவாய்ங்க அதுதா பசங்க ஃபிரெண்ஸு ஃபிரெண்ஸுதா ப்ரோ
அதேதா அப்ப சொந்தக்காரங்க ஒரு பங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல செய்லான்றதுலா கெடையாது ஆனா அந்த வந்து அந்த பங்க்ஷன் அன்னைக்கு பாத்தீங்னா ஒரு கொற சொல்றதுக்கு ஒன்னு இருக்கும் பாருங்க அத ஏன் அப்டி பண்ணீங்க நீங்க இப்புடி பண்ணிருக்குலா அப்டின்ட்டு போவானுங்க ஒருத்தன் என்னடானா சாப்பாட்டுல சாப்பாடே சரியில்ல இரு இவங்கள வச்சு ஏன் பண்ணீங்க அப்டின்ட்டு போவான் ஒருத்தன்
ஒருத்தன் அலங்காரோ சரி இல்லைன்பா ஒருத்தன் என்ன இது இப்புடி பண்ணிருக்கீங்க அத அப்டி நம்மள இப்ப அதா சொந்தக்கா சுத்தி உள்ளவ்ங்க ஃபுல்லாமே நம்மள பாராட்றக் குமே யாருமே வருமானா வாய் வராது ப்ரோ கொற சொல்றதுக்கு மட்டுந்தா வாய் வரு அத மட்டுமே வேலையா வச்சுட்டு சுத்துற ஒரு குரூப்பே இருக்கு என்னடா பண்ணுவாய்ங்க எதாடா எதா ஒரு தப்பு பண்ணுவாய்ங்க அத வச்சு நம்ம எதாவ்து சுத்திக்க சொல்லி சொல்லி காமிக்கலா அப்புடின்னே ஒரு குரூப் சுத்துது ப்ரோ நீங்க சொன்ன மாரி ஒரு பங்க்ஷன் நடக் குதுனா அத வந்து செரி இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கானே இந்த பையன் சின்ன ஒரு இப்போ அவ்ங்க வீட்ல ஆள் இல்லாதப்ப இவன் எடுத் து பண்றான்னே சொல்ல மாட்டாய்ங் என்ன இது இப்படி பண்ணிருக்க என்ன இது இப்புடி பண்ணிருக்க என்ன சாப்பாடு ஏன் இவுங்குள போட்ருக்க எ நல்லா இல்லையே அது நல்லா இல்லையே இது நல்லா இல்லையேன் சொல்லுவாய்ங்களே தவர செரி அவுளோ சொறீங்களே நீங்க வந்து தெரியாத ஒரு சின்ன பையனுக் செஞ்சு நீங்க கூட வந்து பாத்து சொல்லி குடுக்குலாலடா அப்டின்னா அத பண்ண மாட்டாய்ங்க
ஆமா ப்ரோ ஒரே நிம்ஷோ ப்ரோ ஒரு ஒர்க்கு இருக்கு முடிஸ்ட்டு கூப்புற
ஆ ஓகேங்க ப்ரோ ஓகேங்க ப்ரோ